இருக்குங்க
சங்க
ஹலோ தோழி வணக்கங்க
வணக்கங்க நல்லாருக்கு
தோழி கேட்கதுங்களா கேக்குதுங்களா
என்ன கேக்குதுங்க
எனக்கு கேக்குதுங்க சரிங்க கேக்குதுங்க எனக்கு கேக்குதுங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க உம்
நீங்க
ங்க எ நானு சும்மாதாங்க இருக்கே ஏன்னா ஒரு இன்ட்ரஸ்டான டாபிக் பத்தி பேசுங்களே
ஏனங்க மழ வந்ச்சுங்களாங்க உங்க ஊர்ல
ஆமாங்க மழ வந்துச்சுங்க நேத்து வந்துச்சுங்க முந்தா நேத்து வந்துச்சுங்க ஒரு மூணு நாள் நல்ல மழங்க சில்லுன்னு தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து வெயி இப்போ வரும்ப்பா வைகாசி மழம் வைகாசி மாசம் ஆடி மாசம் எல்லாம் மழ அடுத்த மாசம் எல்லாம் கூட மழதான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க
அப்படிங்களா ஏன்னா மழை வந்தா அது அதிகமா லீவ் வருங்க எனக்கு அது ஒரு ஆசைங்க
ஆமாங்க ஆறு மாசம் வெயிலுங்க ஆறு மாசம் மழைங்க இந்த வெயில் காலம் எல்லாம் இந்த மார்ச் மாசத்துல இருந்து கத்திரி வெயில எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இப்ப வந்து வெயி இன்னுமா மலையும் வரும் இப்ப காலையில வேயிலு வந்துச்சுன்னா நைட்ல மழை வரும் அந்த மாதிரி வரும்
ஓ உங்களுக்கு மழ புடிக்குமா வெயில் புடிக்குமா
எனக்கு வெயில் தாங்க புடிக்கும் மழை புடிக்கும் ஒரேடியா பெய்ஞ்சா எனக்கு அந்த கச கசன்ன இருக்குது பிடிக்காதுங்க கொஞ்சம் நீட்டா இருக்காது வீடு கொஞ்சம் மழை மழ பெயிட்டும் வேனான்லா சொல்லல தொடர்ந்து நாளு நாளா நல்லா பெயும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் பெய்யாத காலைலான வெயிலு சாய்ந்திரான மழ இந்த மாதிரி குத்துருச்சுன்னா நைட்ல சில்லன்னுருக்கு மக்கள் நிம்மதியா தூங்குவாங்க சப்போஸ் கரண்டே எந்த பிரச்சன இருந்தா கூட கொஞ்சோ சில்லா இருக்கு இதனால ஓரளவுக்கு தூங்குவாங்க எல்லாருமே இப்ப எல்லாருக்கு என்ன பிரச்சன்னா கரண்ட் அதிகமா இருக்கறது இல்லங்க வெயிலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல வெடிக்குதுங்களா டெல்லில வந்து கேஸ் வெடுச்சு இன்னிக்கி பாத்தீங்களா நியூஸு
இல்ல பாக்கலங்க நியூஸ பத்தி சொல்லுங்க என்ன நியூஸ் வந் சின் எனக்
இன்னிக்கி அதுதா இன்னிக்கி நியூஸ் பாத்தே இன்னிக்கி நியூஸ் பாத் தே டெல்லில வந்து எட்டு மாடி குடியிருப்புல மேலருக்கற குடியிருப்புல வெடிஞ்சிட்ருக்குதுங்க
கேஸுங்களா
கேஸ் வெடிஞ்சாமாங் கேஸ் வெடிஞ்சிட்டு ஃபுல்லா மூணு வீடுக் ட்ட பத்திட்ன்னு வந்ட்டுக்குதுங்க அணைக்கேவே முடியலேங்ளா அவ்ளோ ஆனா மக்களை எப்டி காப்பாத்த முடியு அவுங்கவுங்களு குதிக்கிறாங்க மேலந்து
என்னங்க கேஸ் விக்கிற வேலைக்கி இப்போ கேஸ் இருக்கற பிரச்சனைக்கி தேவையாங்க
பயமாருக்கு போங்க அ-அப்புறோ வந்து அந்த ஃபயர் இன்ஜின் வந்தானுங்ளா வந்து மேல பண்ணிர் க்காங்க நல்லா தண்ணி ஊத்திருக்காங்க பட் தண்ணி ஊத்தும் போது ஒரு வீட் மட்டுதா அனைக்க முடிஞ்சுச்சா மத்த ப-பத்தி போயிட்டேருக்கு அ பக்கத்துல பக்கத்துல இருக்குதில்லிங்ளா சு இன்னொரு கேசு வெடிஞ்சிட்ருக்குதுங்க பக்கத்து பக்கத்துல பக்கத்து பக்கத்துல்லா கேஸ் ன்னு பக் பக்கத்து பக்கத்துல இருக்கறனால அதுக்கு தாங்க வந் து இந்த அடுக்கு மாடி குடியிருப்பும்போது அதிகமா இருக்கக்கூடாதுங்க எங்க பாத்தாலு இருவது மாடி முப்பது மாடி நாப்பது மாட் ட்டு என்னங்க அது எப்டிங்க அப்டில்லா மனுஷங்க வாழ்றது எப்டிங்க சிட்டி சைடுதா சொல்றங்க அதுதா சொல்ற இப்ப டெல்லின்ற து வந்து ஒரு மிகப்பெரிய சிட்டிதா மும்பைன்றது மிகப்பெரிய சிட் யிதா சிட்டியா இருந் அப்டி ஆவுது அதுதான்ங்க பிரச்சனயே நம்ப பக்கோ டவுன் பக்கோ கிராம பக்கள்ளா எந்த பிரச்சனையு இல்லைங்க அழகான வாழ்கதாங்க எல்லாருதுமே நீட்டா வாழ்றாங்க ஒன்னூ பிரச்சனயே கிடையாது ஆமாங்க எனக்கு வந்து எனக்கு கிராமோதாங்க புடிக்கூ
அப்டிங்ளா எனக்கு ரெண்டு பக்கமும் இருக்கணுங்க கொஞ்சோ நாள் இங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு நம்ம வந்துட்டு போவோ இல்லயா அது மாதிரி ஆஃ நம்ம சிட்டி சைடுல இருக் க்குனூ இருக்கும்போது அப்பதா எல்லா வச பத்தியூ நம்மளுக்கு இருக்கு அதாவது நினைச்சா பீச்சுக்கு போணு எனக்கு இது அந்த மாரி சென்னையில இருக்கணுனு ரொம்ப ஆசைங்க அதாவது பீச் இருக்கிற பக்க இருக்கணுட்டுன்னு நம்ம இங்க இருந்து திருப்பத்தூருக்கு போயிட்டு வர்ற மாரி அங்க பீச்சுக்கு போயிட்டு வரணுங்க நினைச்சா காத்தோட்டமா இருக்கணு வாக்கிங் போனு ஆனா அதே நேரத் த்துல ஆ லீவ் டைம்லல்லா நம்போ பாட்டி வீட்டுக் போம்போது பக்கா வில்லேஜா இருக்கு க்கனுங்க பாட்டி வீடு
ஆமாங்க ரெண்டுமே அனுபவிக்கணுங்க நகரமு இருக்கணு கிராமமு இருக்கணு அனுபவிக்கணு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணு கிராமத்துல வாழ்நா வாழ்க்கைக்கு நகரத்த இருக்கிற வாழ்க்கைக்கு ஒப் ப்பிடும் போது கிராமோ வந்து சொர்ககுங்க இயற்கையான ரு இயற்கையான சாப்பாடு இயற்கைய ஒன்றி அவங்க வாழ்றதுனால நீ ண்ட நாள் ஆயிலோட வாழ்றாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அந்த காலத்து மனுஷன்ல எந்த சிமெண்ட் வீட்லயு வாழல எல்லாமே மண் குடுசதா அது வந்து சாண போட்டு மொழிகிடுவாங்க அதுலய வந்து ஏ சி மார வருமா அந்த காத்து உள்ள அந்த ஜில் காத்து படும்போது நம்ம சாண வந்து குளிர்ச்சி தரும எந்த அது வந்து இந்த சூரிய ஒளி இருக்கு இல்லைங்களா அதுகிட்ட இருந்து வர வந்து அந் த வெப்பத் த தணிக்கிற சக்தி வந்து சாணத்துக்கு இருக்குங்களா அப்பல்லா என்ன பண்ணுவாங்க அந்த சாணத்தக் கரச் ச்சி ஆமா வீடெல்லா இப்ப எங்க நா கல்யாண பண்ணி ட்டு வரம்போது குடோ எங்க வீடு ஓல வீடுதா ஒண்ணு எங்க வீடு ஓல வீடுதா ஒண்ணு ரெண் டு ஓடு வீடு ஒன்னு வந்து சிமெண்ட் வீடு அப்டிதா இருந்திச் சிங்க அந்த ஓல வீட்ல தா நெஜமா சொர்கோ மாரி தூக்கோ வருங்க இத்தனைக்கு ஃபேனெல்லா யூஸ் பண்ண மாட்டோங்க நாங்க உள்ள போனாலே சில்லுனுருக் குங்க நீங்க வெயில் காலத்துல கூடோ ஃபேனே தேவ்ல்ல அரும்மையா இருக்கு சில்லுனுக்கு அதுல தா நாங் படுத்து எழுவுமே
எங் எங்க பாட்டி வீட்லங்க ஆனா அது வில்லே ஜ் கெடயாது பட் இருந்தாலு ஒரு மஞ்சம்புல் வீடு ஒண்ணு இருக்குங்க அதுல வந்து தர வந்துட்டு நைசா கார அந்த காலத்துல வெறு சிமெண்ட்லேயே போடுவாங்ன் சொல்வாங்க ரொம்ப நைஸா இருக்குங்க அந்த தர அப்டி படுத்துன்னா டைல்சு சொல்வாங் இல்லையா மார் பில்ஸ்ன்னு இப்போ அத விட ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க நம் ப ஐஸ் மாரி இருக்கு எந்த ஒரு வெயில் காலத்திலயு ரொம்ப குளிர்ச்சியாருக்கு அந்த வீடு அதே மா ரி இன்னொரு வீட்டுல க ஆமாங்க அது அந்த காலத்துல அப் எ நெறைய வீட்ல இருக்கு பாருங்க நீங்க அதாது தர வந்து ட்டு நம்ம இப்ப போட்ற தர மாரி டைல்ஸ் ஸ் மாரியே கருப்பா இருக்கு நைஸ் சா இருக்கு ஒரு சில வீட்ல வந்து ட்டு செகப்பா இருக்கு அதெல்லா இப்ப புது ட்ரெண்டிங்கி இப்போ வந்துட்ருக்குங்க திருப் பி அதே மாரி அதாது டைல்ஸ் போடாம அந்த ஊத்தி விட் ஒரு மாரி அதாவ்து கரைச்சி ஊத்துவாங்க வெறு சிமெண்ட மட்டோ அது அவ்வளோ நைஸ்ஸு சைனிங்கா இருக்குங்க நம்ம அதாவ்து நம்ம கால் வழுக்குங்க அதுலியே
ஓ ஓ ஓ ஆனா இதுல வந்து ஆஹ் சொல்லுங்க இதுல வந்து அட்வான்டேஜு இருக் கு டிஸ் அட்வாண்டேஜீ இருக்குங் க குளுரு காலத்துல வந்து அளவுக்கு மீறி குளுரு இருந்தாலு ஒரு வயதானவங்களுக்கு வந்து அது உகந்ததா இருக்காதுங்க அந்த வீடு அட்லீஸ்ட் கொஞ்சோனா சூடு இருக்குணு மேடம்
பாய் போட்டுக்குறாங்க அது போட் டுகுறாங்க ஆனா நம்மளுக்கு அதிகமாக வெய்யி காலதானாங்க தேவ அதே மாரி இன்னொரு வீட்டில ஆஹ் சாத கார மாரி தாங்க இருக்கு அதாவ்து மண் தரையே கார மாரி போட்டு வச்சிருப்பாங்க வில்லேஜ்ஜூ மாத்ரி அந்த மண்காரையில ஆஹ் சாணம் வெளியே தெளிச்சு வச்சிருப்பாங்க தெரியங்களா வாசல்ல அது எதுக்காக போடுற நீங்க ஒரு காரணம் சொன்னீங்க குளிர்ச்சிக்காக போடணும்னு எனக்கு தெரிஞ்சு மாட்டுச்சாணம் ஒரு ஆண்டிபயோட்டிக்குங்க
ஆமாங்க கண்டிப்பா உரமாவும் யூஸ் பண்ணாங்க ஆன்டிபயாட்டிக்கும் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல யாருனா விஷம் குடிச்சிட்டாங்கனா அத கரைச்சி ஊத்துவாங்க வாய்ல
நீங்க அந்த அந்த மாத்ரி அந்த மாட் ட்டுச்சானோ மாட்டுச்சாணத்த வந்துட்டு வீட்டுல தெளிக்கிறதுனால அந்த காலத்து வீட்டுல எல்லாம் கரப்பாம்பூச்சி அதிகமா இருக்காது பாருங்க நம்ம வீட்டுல அப்டியெல்லாம் இல்லைங்க ஓவரு கரப்பாம்பூச்சி இன்னைக்கு தாங்க ஒரு பேஸ்ட் மருந்து வாங்கிட்
ஆஹ் எங்களுக் வீட்டுல பாத்ரூம்ல கூடோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னண்டு அழகா விள்ளாடினே இருக்காங்க அவ்ங் இஷ்
என்னங்க நீங்க பத்து பன்னெண்டு பொறை ஏன் நாங்கல்லாம் ஐநூறு ஆயிரம் போயின்னு இருக்குதுங்க எங்க வீட்ல
அய்யோ ஆமாங்க ட்ரைனேஜ் ஃபுல்லா குஞ்சி வந்துருச்சுனா கு பொறிச்சிருச்சுனா அப்றம் கொஞ்ச கொஞ்ச நேர் கொஞ்ச கொஞ்ச நேரத்துல அப்டியே பெருசா ஆயிடுதுங்க கொஞ்ச நேரத்துல எனக்கு பத்து பூச்சிக்கு மேல பாத்துட்டுன்னா டென்ஷன் ஆயிடும்ங்க எனக்கு என்னங்க பண்றது பட எடுக்குதுங்க வீட் கில்லாம் வருதுங்க எனக்கே ஒரு மாரி புடிக்கில தா
நா நேத்து நைட்டு
உம்
த்து நைட்டுங்க பூனைக் க்காக ஒரு ஃபுட்டு் வச்சிருக்கங்க அதோடை பாத்தரத்துல அந்த ஃபுட்டு போட்டு வைக்கும் போது அதோட சைஸுக் குட்டி குட்டிஸ்ஸு அதாவது அரிசி பொரியளவு இருக்குங்க பொரி தெரியணும் இல்லைங்களா பொரி சைஸ்லங்க பூனைக்கு வாங்குற ஃபுட் இருக் போங்க அது அதோட கிண்ணத்தல நைட் எப்பயுமே போட் ட்டு வச்சுட்டு படுப்பேன் அது நடுராத்திரில ஏஞ் ச்சீ நாங்க செரியா பாக்க மாட்டோம் செரி அத சாப்ட்டுட்டு தான் இருக்கோம் அப்டின்னு நெனைச்சிட்டு இருப்போம் நடுராத்திரில ஏஞ்சு பாத்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு தட்டுல ஐநூறு ஃபுட்டு இருக்கும் பொரி அளவு நம்ம இப்ப ஒரு பிடி வாரி போட்டா எப்படி இருக்கும் இல்லைங்க அந்தளவு ஒரு பிடி அளவுக்கு எங்க வீட்ல இருக் யிருக்கிற அந்த கரப்பான் பூச்சி வந்து குட்டி குட்டியாக தாங்க இருக்கு அதே பொறி சைஸ்ல ஆ பெருசா எதுவும் பெர் ட்ரெஸு கூட ஒண்ணு ரெண்டு மட்டுதாங்க வருது அந்த குட்டி கரப்பாபூச்சி மட்டு அவ்ளோ இருக் குதுங்க என்னால அது பாத்தா அங்கேயே எனக்கு வாந்தி வர அளவுக்கு ஆகுதுங்க
ஐஐயோ என்ன பண்றது அதுக்கு என்னா அதுக்கு என்னதா பண்ணுவீங்க
இப்போ நானு அதனால தாங்க நேத்து பாத்துட்டு என்னால பாவோ அந்த பூனைங்க அத சாப்ட்டாலோ அதுக்கு எதாது பிரச்சனை ஆகுன்னனு சொல்லுதுனு சொல்லிட்டே இன்னைக்கு ஒரு மருந்து வாங்கி வெச் வெச்சிருக்காங்க அது அந்த ஹிட்டுன்னு வருது இல்லைங்ளா அந்த அதாவது நா அந்த ச்சாக்கு போட்டே இவ்ளோ நா இவ்ளோ நாள் ச்சாக்கு போட்டா அது சரியா வேல செய்லீங்க அத்னால இன்னி க்கி ஹிட்டுல ஒரு பேஸ்ட்டு மாறி ஒண்ணு வருது இல்லைங்ளா அங்கங்க சிரிஞ்சி மாறி வெக்கிறது அது வாங்கிட்வந்
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க அது இருந்தாலு அந்த பூச்சி அது செத்துட்டா கூட அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூ அந்த பூன கிட்ட கொண்டு போவாதீங்க அது பாய்சனா மாறத்துக்கு வாய்ப்புண்டு
அந்த மருந்து தானேங்க சொல்றீங்க
ம்மா அந்த ஹிட்டு மருந் வந்து ஆஹ் பூன கிட்ட கொண்டு போவாதீங்க அது மயக்க நெலைய அடையருத்துக்கு வாய் உண்டு ஆஹ் அதயு கொஞ்சோ பாத்துக்குங்க
செரிங்க கண்டிப்பாங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பா பாத்துக்கங்க தோழி நல்லா பாத்துக்கங்க பூனைய நல்லா வளங்க
ஆமாங்க இன்னிக்கு இன்னிக்கு எங்க பூனைக்கு நானு வேக்சின் போட்டுட்டு வந்தேங்க இன்னைக்குதா
சரிங்க சரிங்க தோழி நன்றி
செரிங்க நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க என்னோட தொடர்ப ஏத்துக்கனதுக்கு ரொம்ப நன்றிங்க வெச்சேறேங்க ஆஹ்